நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கங் ப்பா நீங்க எப்டி இருக்கீங்கோ
மா நல்லா இருக்கே
ஆ நைட்டு டின்னர் முடுச்சுட்டீங்களா
ஆ வே இன்னிக்கு வெறு சாதோ இருக்கு தயிர் இருக்கு தோச மாவு இருக்கு ஏன்னா இவங்க எல்லா ஊர்ல இருந்து வெஜிட்டேரியன் மா
வென் சூப்பருங்க சூப்பர் நல்ல விஷ்யோ நாங்க நான்வெஜ்ஜி
சேர் சேரி
வெஜ்ஜி நான்வெஜ்ஜி
அதா சண்டேதா சண்டேஸ்ல தேவப்படு உங்களுக்
ஆமா ஆனா நைட்ல கம்பல் சரி சப்பாத்தி செய்யணுங்ப்பா ஹஸ்பண்டுக்கு சப்பாத்திதா புடிக்கு அதனால நைட்ல அ கம்பல் சரியா சப்பாத்தி பண்ணிடுவோ தோச இட்லியெல்லாங் கொஞ்ச கம்மிதா காலைல டைம்ல செய் ம்
ஆ
ஆ உங்களுக்கு இப்ப ஞாயித்துக்கெழமைல்லா ஆனா என்ன டிஷ்சஸ் செய்வீங்கோ
புரில நைட்லயா
நீ இல்ல ஞாயித்துக்கெழம இப்போ எல்லா ஸ்பெஷலான் டே எல்லா வருது இப்ப நா
நாங்க நீங்க நான்வெஜ்ஜி செய்வீங்க நாங்க வந்து அரச்சு வுட்ட சாம்பார் மோர் கொழம்பு அவியல்
ஓ ஆ
பருப்பூசிலி அப்புறோ வ வடக் போட்டு மோர் கொழம்பு தயிர் பச்சடி இந்த மாரி ஒரு சாம்பார் பண்ணா ஒரு தயிர் பச்சடி ரெண்டு ஒரு காரக்கறி ஒரு தேங்காய் போட்ட பொரியல் ரசோ இவ்வளவும் பண்ணுவோ அவியல்னாக்கா அது வந்து எல்லா காய்கறியு கேரட் பீன்ஸ்சு உருளக்கெழங்கு முருங்கக்கா அ அப்றோ அம் பட்டாணி பட்டாணி சீசன்ல்ல கெடைக்கதுச்சா பட்டாணி போட்டுக்கலா அப்றோ அந்த கொத்தவரங்கா கருணக்கெழங்கு வாழக்கா இத மாங்கா இதெல்லா வந்து நீல வாக்குல நீட்ட நீட்டமா நறுக்கணு நம்ம ஆள்காட்டி வெரல் இருக்கு இல்லயா அந்த நீட்டத்துக்கு ந நறுக்கி எல்லா காயு ஒரே மாரி நறுக்கணு நறு ஏ இ வந்து உருளக்கெழங்கு கருணக்கெழங்கெல்லா ஒரு விசில் விட்டு எறக்கிறனு தனியா இதெல்லா வந்து நல்லா ரெண்டுஒரு விசில் இல்லன்னா ரெண்டு விசில் தனியா இதெல்லா கேரட்டு பீன்ஸு இதெல்லா சொன்ன பாத்தீங்களா இதெல்லா தனியா வேக வெச்சு இரண்டுத்தியு ஒன்னு பண்ணிட்டு இதுக்கு வந்து தேங்கா அரச்சு விடணு தேங்கா ஒரு ரெண்டு பச்ச மொளகா சீரககோ இதெல்லாம் போட்டு நல்லா நைசா அரச்சு இதுல போட்டு இந்த அந்த இது கொதிக்கது பாத்தீங்களா ரெண்டு காய்களும் சேந்து
ஆமா ஆமா ஆமா உம்
காய்கள கடாய் ஸ்டவு பத்த வெச்சு கடாயில போட்டுட்டு எண்ணெல்லா விடக்கூடாது வெந்த காய்கள அப்டியே தண்ணியோட போடணு போட்டுட்டு இந்த இத அரைக்கும் போதோ அதுல கொஞ்சோன்டு அரிசிமாவு ஒரு ஸ்பூன் போட்டு அரச்சிரணு திக்னஸ்காக அரச்சிட்டு இத அதுல அம் அதுல கொட்ன ஒடனே நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நிறுத்திட்டு தேங்காண்ணெ விடணு மேல பச்ச தேங்கா ல்ல விட்டு மூடி வச்சிடணும் இது வந்து அடைக்கு நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் ஒரு சாம்பார் சாதத்துக்கு தொட்டுகுறதுக்கு நல்லா சாப்பாட்ல கூட பெசஞ்சு சாப்டலா
உம்
அப்றோ இந்த இது இருக்கு இல்லையா சாம்பார் பண்றோ இல்லயா அர ச்சி விட்ட சாம்பார் அந்த சாதாரண சாம்பார்லாம் பண்றோம் இல்லையா அதுக்கு கூட இது தொட்டுண்டு சாப்லா நல்லா இருக்கும்
பரவாயில்ல உங்க சைடு நறையா வெரைட்டிஸ் செய்யிறங்கோ போல நாங்க நார்மலா சாம்பாரு கீர கொழம்பு புளி கொழம்பு காரகொழம்பு இப்டிதா போவு அப் அப்டி இல்லனா நான்வெஜிக்கு மாறிடுவோ ஆ இல்ல முட்ட கொழம்பு வைத் திக்கு இப்டியேதா இந்த பைவ் டேஸ் அந் கொஞ்ச நால்ல வாரத்துல இப் டி போயிடும் ஆ நீங்க சொல்றதெல்லா எங்கள க கொஞ்ச டிப்ரெண்ட்டா தா இருக்கு அவியலு அப்பறோ இந்த அரைச்சி ஊத்த கொழம்பு அதெல்லா ரொம்ப ரேர் தான் இங்க
ட்ரெடிஷ்னலா இருக்கும் எங்க சாப்பாடெல்லா ஒரு கல்யாணத்துல போயி கல்யாணத்துல சாப்ட்டா எப்படி இருக் கோ சாப்பாடு அந்த மாரி இருக்கும் எங்க சாப்பாடு
எல்லாமே வந்து இந்த இதுல பாத்த மாரி ஹோட்டல பாத்த ஒரு ஃபீலு அப்டியே இது அத அந்த அவ்ளோ டிஷ்ஷே சொல்ட்டீங்க நீங்க
ஆமா அதே மாரி அதே மாரி நாங்க இதுல்லா பண்ணுவோ ஆ ஆ போகி பண்டிக வந்ததுன்னா போலி தட்டுவோ போலி கள்ளி
ஓ ஆமா எங்க அப்பாலா செய்வாங்கப்பா தெரியும்
ஆ அது வந்து செய்வோ அப்புறம் பதர்பேணி செய்வோ ஆமா பருப்புலயு செய்வோ தேங்காலயு செய்வோ ரெண்டுமே செய்வோ ரெண்டுமே செய்வோ இது பாத் பதி அது பாதி செஞ்சிபோ
ஆனா எனக்கு அந்த டிஷ்ஷஷெல்லா வராது அம்மா செஞ்சு கொடுபாங்க
ரொம்ப ஈசி அதெல்லா வந்து பூரனோ கலறி வச்சின்ட்டு மைதா மாவ வந்து காலயில ஆ பண்ணுவே மைதாமா காலயில ஆறு மணிக்கே பெசஞ்சி வச்சினு
ம்
நா கொஞ்ச நாள்க்கு மைதா பணினோ அப்புறோ நா என்ன பண்ணிட்ட கோதும மாவளியே பண்ண ஆரம்பிச்சுட்டே ஏன்னா மைதா உடம்புக்கு கெடுதல்றதுனால கோதுமமாவையே காலையிலயே பெசஞ்சி வச்சறது பெசஞ்சு வச்சுட்டு நல்லா ஊற ஊற நல்லா நல்லெண்ண கொட்டி வைக்கிறோம்ல்ல யா நல்லா ஊறி ஊறி இப்டி எடுத்தா மாவு வழிக்கீன்னு வரணு அப்போ அதுல நல்லா இட்டுட்டு இந்த பூரணத்த இத வச்சு திருப்பியு மூடி அ வெளியில பூரணோ வராத அளவுக்கு இ இ திரட்டி இந்த தோச தவால போட்டு எடுக்கணு சாப்பிடு போது அது ஒ ஒரு ஸ்பூன் நெய் விழுது வச்சு சாப்பிடணு
ஆ ஆ அத ரொம்ப
குட்டி நெய் வச்சுக்கணு ஆமா அது அது பண்ணுவோ அப்புறோ அந்த அ ரவைல வந்து பூரி பண்ணி பால் பூரினு பண்ணுவோ பால் விட்டு ஊற வச் வச்சு சாப்பிடுவோ நெறைய டிஷ் ஸ் இருக்குங்க பண்றதுக்கு தா
இதெல்லா எங்க பக்கல்லா கொஞ்சோ கம்மிதா சேமியா இந்த மாதிரிதா போவு ரெடியா தா வாங்கிடுவோ முடிஞ்ச வரைக்கு ரெடிமேடா வாங்கிடுவோ இந்த சேமியால்லா கூட வீட்ல செய்யறதே கம்மி ம்ம்
இப்ப நம்ம பண்ணலா ரொம்ப ந நல்லா இருக்கு என்னன்னா பொறுமையா நின்னு நெயில வறுத்து ஃபஸ்ட் முந்திரி திராட்ச வ ஆ நா வடகறி பண்ணுவேங்க வடகறி பண்ணுவே இட்லி பண்ற அன்னைக்கு தோச பண்ற அன்னைக்கு வடகறி பண்ணுவே ஆப்பம் பண்றன்னைக்கு தேங்கா பால் எடு பே
ம்
எல்லாமே பண்ணுவே
ஊத்தப்பம் அ அது
புளிச்சிடுச்சுன்னா வெங்காயம் போட்டு கேரட்டு இதெல்லா துறுவி போட்டு பண்ணுவே
எல்லா முடிஞ்ச வரைக்கு நீங்க வெஜ்ஜிலேயே தேடணு என்னா செய்யணு அப்டிட்டு உங்களுக்கு இப்ப அது பழகிட்டுக்கு ஒண்ணு பெருசா தெரியாதே இது இன்னைக்கு வந்து இப்டிதா இதுதா அப்டின்னு இது செலக்ட் ஆயிட்டு இருக்கு நாங்க வந்து இதுல எதுமே ஒண்ணுமே பண்ண ஆப்ஷன் இல்ல டக்குனு நான்வெஜ்ஜீக்கு மாறிடுவோ
அதா அதா உங்களுக்கு இது பண்ற நேரோ நான்வெஜ் பண்ணி ஒரு சாதோ ரசோ பண்ணா முடிஞ்சுது வேல அந்த நான்வஜ்ஜுக்கு மட்டும்தா உங்களுக்கு டைம் ஆகு வாஷ் பண்றது நருக்
ஆமா ஆமா ஆனா வெஜ்ஜீவோட எங்களுக்கு இது கொஞ்ச ரொம்ப ஈஸியா இருக்கு ண்ணுவோ கட கடன்ன்னு முடிச்சி வுட்ருவோ ஒரு ரசோ ஒரு சாதம் உ நான்வெஜ்ஜு அவ்ளோதா முஞ்சுரு அப்டி இல்லன்னா ஒரு பிரியாணியோ அது கூட ஒரு சிக்ஸ்டி ஃபை இப்டி போட்டா டக்கு டக்குனு முடி முடிச்சு வுட்டுருவோ இது வந்து வெஜ்ஜுவேனு பொரியல் கட் பண்ணணு காய் கட் பண்ணி பொரியல் ரெடி பண்ணு ரசோ ர சாதோ
ஆமா நாங்க வந்து சண்டே மட் மட்டுந்தா எல்லாரு வீட்ல இருப்போ எல்லாரு வேலைக்கு போயிடுறாங்க இல்லையா அன்னிக் ஒரு நாள் தான எல்லாரும் மீட் பண் அப்புறோ அதனால மார்னிங் எதாவது ஒரு டிஃபன் செஞ்சுருவ டிஃபன் பண்ணிட்டு ஒரு நாள் புட் புட்டு பண்ணுவ
அதா ஸ்பெஷ் ட்டெல்லா அன்னிக்கு வந்து ட்ரை பண்ணிக்குறது டைம் இருக்குறப்ப ஸ்பெஷலா ரெடி பண்ணிக்கணு ம்
எல்லாம் பண்ணுவோ கொழக்கட்ட இதெல்லா வந்து ஈவினிங்ல ஸ்நேக்ஸ் மாரி பண்ணி குடுப்ப அப்புறோ சதுர்த்தி வந்ததுங் நா விநாயிகருக்கு கொலக்கட்ட புடுச்சு பூஜ பண்ணிட்டு அது குடுப்ப எல்லாருக்கு பிரசாதோ குடுப்ப சும்மா ரெண்டு ரெண்டு ஆ சுண்டல் பண்ணுவ நவராத் திரி எல்லா வந்ததுன்னா டெய்லி சுண்டல் இருக்கு அந்த
ஆனா சுண்டல வந்து ம் டயட்டுக்கு கூட எடுத்தா ரொம்ப நல்லதுன்றாங்க பக்கார்
இல்ல டெய்லி ஒரு ஒரு சுண்டல் சாப்புடுறது நல்லது ஒடம்புக்கு நம்ப ஒடம்புல என்ன சத் சத்து கம்மியா இருக்கோ அத ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சுண்டல் சாப்புடும் போது
ம் ம் நீங்க செய்றது உண்டா அப்டி
ஆ நா பண்ணுவேங்க பச்ச பயிருல பண்ணுவ உளுத்தம் பருப்பு கூட சுண்டல் பண்ணிடுவ ஆ டெய்லி ஒர் ஒரு ஒரு ஒரு கை பண்ணுவ டெய்லி ஒரு கை பண்ணிடுவ் ஆ நல்லா இருக்கு
ஆஹா ஓகேங்க
ந்தா ஆனா சாப்புடுவோ வேக வேக வெச்சுறோல்ல வேக வெச்சுட்டு அப்டியே தாளிச்சு கொட்டிக்க வேண்டிதா
அப்ப நல்லா இருக்கு
மாங்கா தொவையல் பண்ணுவே மாங்கா தேங்காஸ் சாதம் பண்ணுவே
ம் நீங்க மாங்காஊருகா எப்பிடி பண்ணுவீங்கோ நா மாங்காக்கு கட் பண்ணி எல்லா வச்சிட்டே வெ காய வச்சி ஆ ஊருக்கா உங்கு ஸ்டைல் எப்பிடி இருக்கு எங்க ஸ்டைல்ல நாங்க ரெ ல்லரா செஞ்சிட்டுதா இருக்கோ
ஆ எங்க ஸ்டைல்ந்தாக்கா அதுல அதுக்கு மிளகாலா தேவையான மிளகா வெயில்ல காய வச்சி லைட்டா சூடு பண்ணிட்டு பொடி பண்ணி வச்சுக்கணு வெதையே தெரியக்க கூடாது காஞ்சமொளகா வெதயே தெரியக்க கூடாது மிக்சியில அந்த மாரி நைசப் பொடி பண்ணி வச்சுக்கணு காஷ்மீர் சில்லி பவுடரு கொஞ்சோ வச்சுக்கணு இந்த நல்ல கட்மாக்க மாங்கா நல்லா வெந்து வேக இது பண்ணிரிவீங்கல்ல நறுக்கி போட்டிருக்கே
ஆமா ம்
அ ந க நல்லா நறுக்கி உப்பு போட்டுதான வச்சிருக்கீங்க மாங்கால
ஆமா ஆமா உப்பு போட்டுதா வச்சிருக்கோ ஆ உப்பு போட்டுதா பா வ
ங்காள வந்து வெந்தயம் வெந்தயமு கடுகு வருதுக்கணு அ எப்பவுமே வ ஒரு அம்பது கிராம் வெந்தயத்த வறுத்து பொடி பண்ணி தனியா வச்சி க்கோங்க அம்பது கிராம் கடுகடுக வறுத்து பொடி பண்ணி தனியா வச்சுக்கோங்க கேக்குதுங்களா நா பேசுறது ஆ அரஸ் அரஸ்பூன் வெந்தயோ ஒரு ஸ்பூன் கடுகுப்பொடி அந்த மாங்கா மேல போட்டுட்டு தேவையான அளவு மொள காத்தூள் ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ போ ஏன்னா உங்களுக்கு எவ்ளோ மாங் க்கா வச்சு பிங்கன்னு உங்களுக்குதா தெரியு ஒரு கிலோக்கு மேல மாங் ங்கா இருக்குன்னா நல்லா மூணு ஸ்பூன் போடுங்க இல்ல நா ரெண்டு மாங்கா தாங்க கட் பண்ணி வச்சிருக்கே அப்படின்னா ஒரு ஸ்பூன் போடுங்க கொஞ்சோ மஞ்ச பொடி கொஞ்சம் போடுங்க பெருங்காயம் போடுங்க கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுங்க மீதி எண்ணெயில தாளிச்சு ட்டனும் இத போட்டு நல்லா குளிக்கி வச்சிட்டு தா ஒரு உங்க பெரிய கரண்டியில இல்லன்னா அந்த பேன் இருக்கும் இல்ல அதுல வந்து ஒரு கிண்ணி எண்ண விட்டுடுங்க நல்லெண்ண விட்டுட்டு கடுகு பெருங்காயம் இது ரெண்டும் போடுங்க நல்லா படப் படப் படன் வெடிக்கும் அப்டியே அந்த எண்ணையோட அந்த ல ஊருக்காய்ல கொட்டிடுங்க
ஆ
கொட்டி நல்லா ஒரு மரக்கரண்டி போட்டு களறி எடுத்து வச்சுக்கோங்க ஆறுன விட்டு ஒரு பாட் டில்ல போட்டு ஃப்ரிட்ஜில வச்சிக்கோங்க
ஆ இப்ப காய வைக்கிறதே வந்து ஸ்டீல் பாத்திரத்துல காய வைக்கலாமா ஒரு தாமாள தட்டு அந்த மாரி வந்து
ஆ வைக்கலாங்க ஒன்னும் தப்பு கெடையாது ஸ்டீல ஒரு கவ் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுருங்க இல்லன்னா ஓட் ட்ட ஓட்டையா ஆயிடும் ஸ்டீல் உப்பு பட்டுதுன்னா இல்லன்னா ஒ ஒரு துணி போட்டுருங்க ஒரு வெள்ள துணி போட்டுருங்க அந்த துணி மேல போட்டு விடுங்க காஞ்சிரும்
சரி அதுதான் கேட்டன் ஏன்னா மாங்கா ஊருகா எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்ல பட் ஆனா அதுக்கான ப்ரொசீஜர் எனக்கு வந்து நா செய்றது வந்து சேம் நீங்க சொன்னதான் ஆனா காஞ்ச மொளகலாம் போட மாட்டோம் இந்த கேஷ்மீரி சில்லி பவுடரு போட்டுக்கன்னு அப்டே வந்து ஆ
மிளகா போடணும்மா காஷ்மீர் சில்லி வந்து உனக் கலர் தா குடுக்கு காஞ்ச மொளகா இப்ப அரைச்சு போட்டீங்கன்னா நல்லா காரோ சுல்லுன்னு குடுக்கு
சேரிங்கோ எ கால சேரி வைக்கலாமா சேரி சேரிங்கப்பா சேரிங்க நன்றி என்னோடைய கால் அட்டன் பண்றதுக்காக ஆ சேரிங்கப்பா உ